ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
சிஸ்டர் கேக்குதா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா ஆ சாப்ட்டாச்சி மதியோ சாப்ட்டாச்சி நைட்டு இனிமேல் தா நல்லா இருக்கோ
சேரி சேரி சேரி சேரி ம் நல்லா இருக்கோ ஒங்கட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சி ஒடம்பெல்லா எப்டி இருக்கு எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க
ம் ஓகே ஓகே என்ன சாப்ட்டீங்க
மதியோ வெஜிடபுள் ரைஸ் நைட்டுக்கு தோச ம்
சரி சரி எப்பவு நாஸ்டா தானா நைட்ல
ஆ புரியல
ஆ அதா டிஃபன் தானா நைட்ல எப்பவு
ஆ ஆம் ஆமா
ம் சரி சரி நைட்ல சிக் கிரமா தூங்கிருவீங்களா எப்பவு லேட் ஆவுமா
ஆ அது ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மாறி ஒரு சில நாள் நேரமா தூங்குவோ
சேரி
சில நாள் லேட் ஆகு
இல்ல நீங்க ஊர் சைடு இருக்கிறதா தான சொன்னீங்க இல்ல அங்கெல்லா சீக்கிரமா தூங் கீருவாங்கல்ல எல்லாரு அதனாலதா கேக்குறே
அல்ல அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சிவேஷன் தகுந்த மாரி அவுங்க அவுங்க தூங்குவாங்க அதாவது ம்
இல்ல நா பாத்த வரைக்கு ஆ நா ஊர்ல ஒருத்தவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க இல்ல ஊர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அங்க நாங்க போனப்போ நா எட்டுக் குலா அங்க எல்லாரு கதவ சாத்திட்டு எல்லாரு தூங்குறாங்களா என்னான்னு தெரியாது ஆனா வீட்டுக்குள்ள போயிருவாங்க எல்லாரு
ம் ம் ம்
ஆ அதனால கேக்குறே இப்ப சிட்டிய பொறுத்த அளவு இங்க சென்னைய பொறுத்த அளவு அப்டி கெடையாது
இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடுவோ கதவ சும்மா லாக் பண்ணிடுவோ பட் ஆனா தூங்குறது முன்ன பின்ன ஆகு ஒரு சில டைம் அதாவது சில சம்டைம்ஸ் தம்பி தூங்க வச்சிட்டு தூங்குவோ ஒ ஆ சாப்டுவே அதுக்கப்பறோ தா சோ ஒர்க்கே இருக்கு பாத்தரோ வெளக்குறது வேற எதா பண்ணணும்னா அதெல்லா இருக்கு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவுங்களோடயே சாப்ட்டு படுக்கனுன்னா தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தரோ வெளக்கிட்டு அந்த இத பொறுத்து ஒர்க்க பொறுத்து ம்
சரி சரி படிச்சிருக்கீங்ளா
ஆ படிச்சிருக்கே சிஸ்ட.
சேரி சேர் ஸ்கூல் லைஃப்லா எப்டி போச்சி?
ஆ நல்லா போச்சி.
எங்க அங்க ஊர்லியே பட்ச்சிங்ளா இல்ல இங்க மெட்ராஸ்ல எங்யோ பட்ச்சிங்ளா?
இல்லல்ல நா ஊர்லதா படிச்சோ.
சேரி ஓகே ஓகே. ஹெல்த்லா நல்லார்க்கா உங்களுக்கு பசங்களுக்லா நல்லாருக்கா?
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க.
சேரி சே ஹவுஸ் ஒய்ஃப்ஃபா வேலைக்கு எங்யா போறிங்ளா?
ஹவுஸ் ஒய்ஃப்தங்கோ.
ம் ம் சரி சரி நைட்ல ஆனா எ ப்பிமே ஆனா டிஃபன் தா சாப்பாடு இருந்தாலு சாப்ட மாட்டிங்க?
சாப்பாடு இருந்தா நா சாப்புடுவே. இவுங்க யாரு சாப்ட மாட்டாங்க.
ஓகே ஓகே எப்பவு லேடிஸ் நாலே ரைட்ல சாப்பாடு இருந்தா நம்ப காலி பண்றதுக்குனே நம்ப சாப்ட்டு சாப்ட்டு நம்ப ஒடம்ப வீண் ஆக்கிக்கிறது. ஆ அதா மினி டெஸ்பின் மாரி நம்ப வயிறு மினி டெஸ் பின் மாரி மிச்சமாவறதெல்லா எடுத்து எடுத்து நம்ம சாப்ட்டுக்லா. ஆனா அந்த மாரி பண்றது ரொம்ப தப்புல?
ஆமா நா ஏக்சுவலி பாத்திங்கன்னா மீதி இருக்க சாம்பார் எல்லாமே எனக்கு மட் டுந்தா இவுங்கள்லா தொட மாட்டாங்க.
நம்ப மெயின் என்னனா நம்ப அம்மா அப்பா ஃபுட்டு வேஸ்ட்டு பண்ண கூடா சொல்லி சொல்லி வள த்துருக்காங்க அதனால நம்ம ஃபுட்டு வேஸ்ட்டு பண்றதில்ல. அ.
பசங்க நறைய பேர் ஆனா சும்மா இது டேஸ்ட்டா இருந்தா போது காசு போட்டு எவ்ளோ வாங்கிருந்தாலு செரி தூக்கி எறியறத்தா.
கடை ஃபுட் நறைய சாப்டுவிங்ளா இந்த ஷாப்ல வாங்கறது.
இல்லல்ல எப்பயாச்சு வாங்குவோ அவ்ளதா பயசாங்க ராவுடி பண்ணாங்ன்னா வாங்குவோ. கேட்டாங்கன்னா இல்லினா வீட்ல தா.
சேரி சேரி.
ம்.
அப்றோ என்னா ரெசிபி நீங்க நல்லா செய்விங்க இந்த ரெசிபி நான் செஞ்சா நல்லாருக்கு அப்டினா என்னா ரெசி
அப்டில்லா எதுவு இல்ல எல்லாமே எல்லாமே சும்மா செய்றோ சாப்ட்டுட்ருக்கோ அவ்ளோதா.
அப்டி இல்ல இது இது செஞ்சா டேஸ்ட்டா இருக்கு அப்பினு உங்களுக்கு தோன்றது உங்க வீட்ல மேபி ஹஸ் பண்ர பசங்க எல்லாரு சொல்றது எதுனா ரெசிபி எதாச்சு ஒன் சொல்லுங்ளே கேக்லா.
ஏக்சுவலி இவுங்க பாத்திங்கன்னா நாங்க காரோ கம்மியா சாப்டுவோ இவுங்க காரோ அதிகமா சாப்டுவாங்கோ சோ அது செ ட்டாகாது எங்குளுக்கு எ
ஆமா லாஸ்ட் டைம் சொல்லிருந்திங்க அது ஓகே இப்ப எல்லா மே எல்லாமே நார்மலா போட்டு செய்வீங்கள்ல. ஓர் ரெசிபி அது என்னா ரெசிபி?
உம் உம் ஏக்சுவலி நா வந்து பாத்திங்கன்னா இவுங்க அப்பா அதிகோ இன்ட்ரெஸ்ட் காட்ல ஃபுட்டுல. நம்ப செய்றது எதுவுமே எப்டி செஞ்சாலு நல்லா அத ஒரு இதே இல்ல. அதுனால நா இவுர நா மோஸ்ட்லி பிரிஃபே பண்ணுவே.
ஓகே ஓ
அதுல நானுமே எதா கேட்டாருனா பர்டிகுலர தனியா எனக்கு இது மாதிரி வேணுன் கேட்டாருனா செஞ்சு தருவே. இல்லினா பசங்க அந்த மாரி செஞ்சிட்டு விட்ருவே நம்ம கேட்டம்னா அடுத்து எது சொல்ல மாட்டாரு சோ அதனால அப்டே விட்டர்றது இவுனுங்களுக்கு எப்டி புடிச்சிரு
கா ம் இந்த சொரக்கா கூற்றுன் சொல்லுவாங்கள அது செய்வீங்ளா
சொரக்கா ஆஹா கள்ளக்கொட்ட அரச்சி கொழம்பு வப்போ அடுத்து வந்து பாத்தீங்னா தட்டப்பயிறு போட்டு கொழம்பு வப்பே அவ்ளதா ரெண்டே ரெண்டுதா ஆஹா ஓ அதே மாரி இது
கெடைக்கு ஒடம்புக்கு நல்லது அதெலா சாப்பில்லா இல்ல சொரக் கங்கா
சாப்பல்லா இது செய்வே அதாவது வீக்லி ஒன்ஸ் இல்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மாத்தி மாத்தி எதாவொரு காய் செஞ்சிட்டேதானா
ம்
ம்
சேரி சேரி அப்ப எந்த ரெசிபி தெரியாது உங்கட்ட ஒரு ரெசிபி நா கத்துக்லான் பாத்தே
ரெசிபி தெரியு ஆனா அத நா நாங்களா பாத்து நாங்களா பண்றது அதாவது ஃபோன்ல பாப்போ அதுல வீட்ல எது எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நாங்க செஞ்சிக்வோ
ம்
செரி சிஸ்டர்
ம் சே அப்றோ பசங்க என்னா செய்றாங்க எல்லாருக்கு சொல்லி ட்டாச்சா இல்ல பேக்ரவுண்ட் சவுந்து கேக்கற மார்ருக்கு அதனால சரியா கேக்க மாட்டுதே
இப்ப கேக்குதா ஒங்ளுக்கு
ஆ இப்ப கேக்குது
ச்ட்ட
பசங்கலா வன்ட்டாங்களா பசங்கள் சாப்பாட்லாம் போட்டீங்ளா இனிமேதானா
இனிமேல்தா ஆ ஓகே
அலோ
ஆ சொல்லுங்க
இல்ல பேக்ரவுண்ட் சவுண்டு கேக்க வேணா அதனால்
அ இல்ல இல்ல அவ பின்னாடி வந்து கத்திகிட்டே இருக்கா
சேரி சேரி சே ம் அப் ப்றோ ஒங்க ஊர்ல வந்து எல் அதா எல்லாமே இருக்குமா பக்கத்துல ஆனா கொஞ்ச தூர போணுமா
இல்ல எல்லாமே இருக்கு ஆ ஆஹா பீச் கெடையாது அம்மால் மால் தேர்ர அந்த மாரி எல்லாமே இருக்கு
ஆ
அடுத்து வந்து பாத்தீங்கனா இது ஃபுல்லா வயல் இருக்கு நெறையா
இவா
ஆ அஹா வாடகைக்குதா இருக்கோ இந்த மாரிலா இல்ல சும்மா வாடகைக்கிருக்கோ அப்பார்ட்மெண்ட் அவ்ளதா ஆஹா இல்ல இல்ல காடு அந்த மாரி எதுமே இல்ல பழக்கமே இல்ல அம்மா வீடு மாமியார் வீடு எதுமே அந்த மாரி ஒரு இது இல்ல
ம் ஆனா அப்ப நீங்க இருக்க சிட்டி மாரி
ஆம்மா சிட்டில அ இது அத டிஸ்டிரிக்கா அந்த சிட் டிலியேதா இருக்கோ ஒரு நாலு கிலோமீட்டர்தா பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கிருந்து
ஓகே ஓகே ஓகே ம் அப்ப இங்க மார்தா அங்கியு இருக்கு
ஆமா ஆமா
ம்
ம் ஓகே சிஸ்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்டிங்ளா டின்னரு
ஆ டின்னரு மதியான வந்து அந்த கொண்டக்கல்ல கொழம்பு வச்சே அது இருக் கே அத வச்சு தோசயாவ்து தோசயாவ்து அப்டிலாட்டி உம் அது என்னாச்சு ஒண்ணு ச சுட்டு சாப்ட வேண்டிதா நாங்களு லாஸ்டாதா மே பி நா இப்ப மதியான கூட சோறு சாப்பில அப்டியே படுத்தே அப்டியே தூங்கிட்டு இப்பதா எந்திருச்சேனே அதனால மதியான சாப்புல்ல என்னுடைய சாப்பாடு அப்டியே இருக்கு அதயே நா இப்ப சாப்ட்ருவே மதியனோ சாப்டாதனால
ரொம்ப நாள் கழிச்சி எங்க வீட்டுல சாப் பாடு ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிருக்கு செரி எப்டினாலு மீதி மீதி ஆயிடு எடுத் எடுத்து வச்சு வச்சு சாப்பிட்டே இருக்க மாரிருக்கு இன்னைக்கி கரெக் அளவா போட்டாலு அதாவது இவுங்க என்னன்னா தீடீர்னு இவுங்க அப்பா சாப்டவே மாட்டாரு நமக்கு என்னான சப்போஸ் சாப்டாருனா என்ன பண்றது கொஞ்சோ சேத் தி இருந்த பரவால அப்பற கூட நம்ம வச்சு சாப்டுக்கோ கொறைய போயிச்சுனா எப்டி
நா எப்டினா ஃபஸ்ட் டு அளவா போட்டுருவே ரெண்டு பேர் சாப்டணு ரெண்டு பேரு கரெ க்டா அளவா போட்டு ஃபஸ்ட்டு அவரு போட்டுருவே அவரு சாப்டறது மிச்சத்த நா கொஞ்சமா இருந்தால் சர் நெறைய இருந்தாலும் சர் நா சாப்டுவே அப்டி பண்றதுனாலயே எனக்கு மிச்சம் ஆவாது
ஆக்சுலி அதுதா அந்த மாறிதா பண்ணிட் ட்ருந்தே இப்ப என்னன்னா வா நடுவுல அவுங்க அப்பா வந்து நா வெளிலயே சாப்ட்டுக்குறே வீட்டுக்கு வரலன்ட்டாரு அதுக்கப்பறமேட்டா வீட்டுக்கு வந்து சாப்ட ஆரம்பிச்சாரு அப்ப என்ன பண்ட்டாருன்னா நீ இன்னு சாப்புட்லயான் அவரு கொஞ்சுன்னு எனக்கு போது சாப்பாடுக்கு அளவ பாத்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சுன்னு போது மிச் வச்சுட்டு போயிடுவாரு அது இன்னு நெறயா இருக்கு வச்சுக்கோங்கனா அதுக் சண்ட வந்துரு அதனால
மேபி ஜென்ஸ் மைண்ட் எல்லா புரிஞ்சுக்க முடியாதுங்க ஏனா வந்து ஒரு வார் தியு ஒரு ஒரு மாதிரி இருக்கு அவுங்க மைண்ட செட்ல்லா புரிஞ்சுக்கிற மாரிலா இருக்காது
ம் திடீர்னு அதாவது அவரு வந்து பாத்தீங்கனா இந்த மாரி இந்த கொழம்பு செஞ்சிருக்கலால அன்னைக்கி சாப்பாடு சாப்டுபோதுதா சொல்லுவாரு அத முன்னாடி நாளே சொல்லுங்க நா அந்த கொழம்ப செய்றேனு தா சொல்லுவே எனக்கு ப்ராப்ளம் கெடயாது என்ன கொழம்பு வேணுமோ அத முன்னாடி நாளே சொல்லுங்க
மேபி மேபி ஒரே ஒரு விஷயோ என்ன தெரிமா காரணமே இல்லன்னாலு ஜென்ஸூ சண்ட போடுவாங்க இது வந்து ஜென்ஸ நா கேவலப்படுத்த சொல்லல இது என்னனா வெளிய அவுங்க வந்து டென்ஷனா இருப்பாங்க அது எப்டியாச்சு நம்ம மேல காட்டியே தீரணு புரியுதா அது எந்த மூலியமாவாச்சு காட்ணு
இந்த கொழம்பபோய் வச்சிருக்க ஆக்சுவலி டெய்லிமே ஒயிட் ரைஸ் தா மோஸ்ட்லி என்னைக்காவதுதா இந்த வெஜிடபிள் ரைஸு சப்பாத்தி இந்த மாரில்லா செய்றோ ஆஹ் அ அதா இதுக்கு போய் இந்த கொழம்பு வச்சிருக்க அப்டின்ட்டு திட்டிட்டு கடசியா கொஞ்சமா சாப்ட்டு போவாரு எனக்கு வேணான்ட்டு அப்ப என்னாவோ நம நம்ம வந்து சேத்தி போட்டுருபோ
அவனுக்கு ஃபுட்டு குடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றே
செரி சிஸ்டர்
ம் ஹ